அ
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க சாப்ட்டாச்சிங்ளா
டாங்களா
ம் எல்லா பாப்பால்லா நல்லாருக்காங்க இப்ப தா தூங்னாங்க எல்லாரு
ம் சரிங்கக்கா
எனக் ஒரு டவுட்ப்பா நாளைக்கு நா ஒரு த்ரீ டேஸ் வந்து வெளிய டிராவல் பண்ற மாதிரி இருக்க அ அந்த த்ரீ டேஸ் ட்ராவல்க்கு கொழந்தைக்கு என்ன ஃபுட் எடுத்துட்டு போலா எப்பிடி பேக் பண்லா எதாவது ஒரு ஐடியா ஆ தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்கன்னா கரக்ட்டா நா அதெல்லா எடுத்துட் போய்ருவே அந்த திங்ஸ் எல்லா எங்கயு போய் கஷ்டப்பட தேவ இல்லல்ல சொல்றீங்ளா எதாவ்து தெரியுமா
ஆ நானு பாப்பா வெச்சிருக்கங்க நா போம்போது என்ன செய்வனோ அத சொல்றே உங்களுக்கு
ம் சரி சொல்லுப்பா
இப்போ பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ப அவங்க வந்து வெளிய போனாலு சரி நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோன்ல வச்சு நம்ம பாதுகாப் ப்பா இருக்க மாரி அவங்கள உணர வைக்கணு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப எல்லாரு மாத்தி மாத்தி தூக்குவாங்கல்லையா கொழந்தைக்கு அந்த பாதுகாப்பு இருக்காது அவங்க அந்த மாதிரி உணருவாங்க பாப்பா பாதுகாப்பு இல்லாத மாதிரி அம்மா கிட்ட இருந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு புள்ள யார்கிட்டயு நம்ம பாதுகாப்பா இருக்க மாட்டோ அப்டின்ற மாரி அவங்க உணருவாங்க
ஆமா
அது நம்ம முதல்ல பாத்துக்கணும் ரெண்டாவது விஷ இப்ப வந்து நம்ம அவங்களுக்கு தேவையானத கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாலே அவங்க அமைதியா வீட்டுல இருக்கற மாதிரி வெளையாடிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க சாப்பாடு விஷயத்துல வந்து நம்ப கொழந்தைங்களுக்கு எப்பவுமே செரி எங்க வெளியே போனாலுமே அதுக்கு நம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் வெளியில எதுவுமே கொடுக்க கூடாது இப்போ நான் வந்து ஒரு வயசு பாப்பாவ வச்சிருக்கேனா அவங்களுக்கு வந்து இப்பதான் கொ கொஞ்ச கொஞ்சமா சாப்பாடுல்லா கொடுத்துட்டு இருக்கே அதனால நான் என்ன பண்ணுவேனா இப்போ மூணு நாளைக்கு ஊருக்கு போறேன்னா முதல் விஷயமா அவங்களுக்கு தேவையானது எடுத்துக்கணு அதுல மொதல்ல வந்து கஞ்சி எடுத்து வச்சுக் ஏன் பொண்ணு வந்து கஞ்சி குடிப்பாங்க அவங்க
ஆ
அதனால கஞ்சிக்கு நா வீட்லயே வந்து இந்த தானியல்லா இருக்குல்லையா கம்பு கேழ்வரகு கொள்ளு சொல்லுவாங்கல்ல கொள்ளு கருப்பு உளுந்து
ஆ
இந்த மாதிரி எல்லா தானியமு வந்து அரச்சு வச்சிருக்கே வறுத்து அரச்சி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் அந்த பவுடர் என்ன பண்ணுவே
அது சிறுதானியம் மொளகட்டி நம்ப செய்யுவோமே அத் அது மாரி தானியங்களா இல்ல அப்டியே அந்த வாங்கி அப்டியே வறுத்து அரச்சு வைக்கிற மாரி தானியங்களா
நான் அந்த தானியம் மட்டும் வாங்குவேன் இங்க எங்க நெலத்திலயேருக்கு ஒரு சில தானியங்கள் இங்கருந்து எடுத்துக்குவேன் அப்டி இல்லாதத வந்து கடயில வாங்கிக்கெலாம் நம்ப தனியா வாங்கி அத அலசி கொஞ்சம் காய வச்சதுக்கு அப்றம் வறுத்து அரச்சி நல்லா ஜெரிச்சு வச்சுக்கணும் ஜெரிச்சு டப்பால போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊருக்கு போகும் போது அதுலருந்து கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்க ஒரு மூணு நாளைக்கு எவ்ளவு தேவைப்படுமோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டிதான்
ம் செரி
அது ஒரு சாப்பாடாச்சு கொழந்தைக்கு அப்றம் வந்து சாம்பார்ல்லாம் நம்போ இப்ப நம்ம வெளியில போறோம்னா அங்க எப்டி இருக்குமோ தெரியாது சாப்பாடு நம்மனா கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டுக்குவோம் செரி பரவாயில்ல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா கொழந்தைக்கு வந்து எப்பவுமே அவங்களுடைய உணவுல வந்து நம்மவிட்டு கொடுக்கவே கூடாது எப்பவுமே அத நம்ப கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கனும் கொழந்தைங்கன்னா அவங்க வளர்ற ஆரோக்கியத்துக்கு நம்ப எப்பவுமே முக்கியத்துவம் கொடு இல்லையா
ஆமா ஆமா
அதனால என்ன பண்ணணும்னா சாம்பார் வைக்கறதுக்கு பவுடர் வச்சிருக்கேன் பாப்பாக்கு
ம்
அது எப்டி செய்றதுன்னா தொவரம்பருப்பு இருக்கு இல்லையா
ஆமா
தொவரம்பருப்பு நாலு ஸ்பூன் எடுத்து வறுத்து அரைச்சு வச்சுக்ணு லேசா வறுத்துட்டு
ஆ சரி
அது கூடவே தனியா இருக்குல்லையா நம்ம தனியா தனியா வாங்குவோம்ல்ல
ஆமா
அது தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்ணு கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்சின மொளகா ரெண்டு மொளகா நம்ம கொழந்தைங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மொளகா வந்து கம்மி பண்ணிக்லா அந்த மாதிரி அது எடுத்து தனித்தனியா வறுத்து அரைச்சுக்ணு வறுத்து அரச்சி வச்சுக்குணு அந்த பவுடரு நா வச்சிருக்கே வீட்ல கொழந்தைக்காக அத எடுத்துட்டு போலா அத எடுத்து நம்ப அது என்ன பண்ணுனா வெறு தண்ணி மட்டு ஊத்தி கொதிக்க வச்சா போது, அத நம்ப எப்பவு தாளிக்கிற மாரி ஒரு வெங்காயோ‌ தக்காளி பூண்டு போட்டுட்டு
ஆ
தாளிச்சுட்டு அந்த பவுடரு போட்டு ஒரு கொதி வந்தா போதும் ஒரு கொதி வந்துச்சுனாலே போது அந்த சாம்பார் ரெடி ஆயிடு கொழந்தைக்கி
அது சாம்பார் மாதிரியா இல்ல அதுலயே சாதத்தையு போட்டு வேக வச்சு நல்லா ம மைய எடு த்துக்லாமா
ஆ, நம்ப கொழந்த சாதமா சாப்புட்ற மாரி இருந்தா நம்ப தனியா சாதம் வடிச்சு குடுக்கலா ஒரு சில சின்ன பாப்பாலா சாப்ட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்காக என்ன பண்லா அதுலயே சாத கொஞ்சோ போட்டுட்டு மசிச் சி எடுத்துக்லா நம்ப அது கொழம்பு சூடாரு க்கும் போதே கொஞ்சோ சாதம் போட்டா ஈஸியா கொழஞ்சிடு அதுல மத்து வச்சி கடஞ்சா மாதிரி எடுத்துக்லா அதுலயே
ஆ, சரிப்பா
இது ஒண்ணு வச்சுருக்கோமா அப்றோ என்ன செர்லாக் சாப்டுவாங்க ஒரு சில கொழந்தைங்க இது சாப்புட்னு சாப்படல அதுவு சாப்புடல அந்த மாரி செர்லாக் சாப்புட்றாங்கனா அந்த மாதிரிதா நா வீட்ல செர்லாக் நம்ப செஞ்சுக்றதுதா வீட்ல நம்ப எப்பவு பயன்படுத்துற செர்லாக், அரிசி உளுந்து கஞ்சி செய்வோ இல்லயா அந்த மாதிரி ஒரு செர்லாக்கு செஞ்சுக்கலா நம்ப வீட்லயே நம்ளுக்கு தேவயான அளவு செஞ்சு அதயு கொஞ்சோ எடுத்துட்டு போயிர்லா
அந்த செர்லாக் கூட ம் தா சிறு தானியத்திலே செய்லிங் க செய்வீங்களா அரிசி அந்த கோதுமை அது மாதிரி
ஆ ச அது வந்து கஞ்சி செய்றதுக்குதா பயன்படுத்துவோ கொழந்தைக்கு அவ்ளோ சீக்ரோ ஜீர்ணம் ஆகாது இல்லயா செர்லாக்குக்கு வந்து அவல் இருக்கு இல்லயா அவல் பயன்படுத்தலா ஒரு முந்திரி பாதம் கொஞ்சோ சேத் துக்லா இந்த மாரி மக்கானா இருக்கு இல்லயா தாமரயுடைய விதைகள் தாமரப் பூ விதைகள் சொல்லுவாங்க இல்லயா
ஆமாமா இருக்கு
அ தாமரப்பூவெ அதுவு இன்னு சத்தானதுதா கொழந்தைங்களுக்கு ஈஸியா அது ஜீரணத்துக்கு வந்துரோ அதுளயு செர்லாக்ஸ் செஞ்சு வச்சுக்லா அத வறுத்துட்டு ப்பு நல்லாப் பவ்ட்ர பண்ணி அரச்சிக்கணு அது கூட பாதாம் முந்திரி போட்டு வெச்சுக்லா
ஆ சரிப்பா
அதுவுமே கொழந்தைக்கு வெயிட் போடு
ம் வெயிட்டு போடு அந்த மூணு நாளைக்கு நம்ளுக்கு கெட்டு போகாது இருக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கு இல்ல இது
ஆமா அந்த மாதிரி பழங்கள் குடுக்லா நம்ப பழத்த வாங்கி வெளில வாங்ற பழத்த வந்து அதே மாரி வாங்கி அப்டியே டே நேரடியா குடுத்துற கூடாது கொழந்திக்கு ஏன்னா வெளில வந்து அவுங்க ஒரு சில பழங்கள வந்து மருந்து போட்டு பழுக்க வெக்கிறாங்க இப்பத்திக்கி எப்டி இருக்குன்னு தெரியல இல்லயா வெளில வாங்
ஆமா ஆமா நெறைய கெமிக்கல்லயா
ஆமா அதனால நம்ப அத வாங்கிட்டு சுடு தண்ணில மொதல வாஷ் பண்ணிடணு கொழந்தைக்கு குடுக்குறதுனால சுடு தண்ணில கழிவிருலா
ஆ
கழுவிட்டு அதுக்கப்றமா அத கட் பண்ணி குடுக்கலா இப்போ எ பொ பாப்பாக்கு வந்து மாதுளோ பழோ சாப்டுவாங்க அந்த பழோ குடுக்கலா நம்போ தாம் இந்த மாதிரி வெளில தொலைதூர பயணங்கள் செல்றதுனால இந்த மாதிரி பயன்படுத்திக்கலா எப்போமே
சீக்கரமா கெட்டு போகாத மாதிரி பழங்கள ஆ
ஆ ஆமா
ம்
ப்ப மாதுளம் பழம் வந்து நம்ளுக் வெளிலியவே வெக்கலால்ல வெளிலியவே வெச்சாலு எதுவு ஆகாது அது காஞ்சாலு உள்ளருக்குற பழோ வந்து கெட்டு போகாம அப்டியே இருக்கு இல்லயா
ஆமா ஆமா
அதனால அந்த மாரி பழங்கள பயன்படுத்திக்கலா
ம் அதே மாதிரி வெளில போம்போது அந்த இது சொன்னீங்க பாத்தியா கஞ்சி
ஆஹ
எல்லா தான்யமு அது நல்லா இருக்குப்பா அந்த ரெசிபி நாம்பளே கூட அத செஞ்சுப் குடிக்கலா இல்ல
ஆமா நம்ளுக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது கா இடுப்பு வலிக்கெல்லா கருப்பு உளுந்து கஞ்சி செய்வாங்க இல்லையா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏ நம்ம வீட்டுல எல்லாம் பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பு பாங்க இப்பல்லா இந்த காலத்துல யாரும் அத பயன்படுத்துறது கிடையாது இந்த காலத்துல இருக்குறவங்க நமக்கு செய்யவு தெரியலன்னு சொல்றாங்க ஒரு சிலர்லா
ஆமா ஆமா அதனால நம்ம அதெல்லா எடுத்து அரைச்சி கஞ்சி மாரி செஞ்சி குடு ச்சிக்கலா எல்லாமு சாப்ட்ட மாதிரியு இருக்கு
ஆமா நமக்கு தேவையான சத்துக்களு அதுலயே கெடைச்சிடும் அந்த ஒரு கஞ்சியிலேயே நம்ளுக்கு எல்லாச் சத் துமே கெடைச்சிடு ஏனா நம்ம அதுல எல்லா தானியமு போட்றோன்ல கம்பு கேழ்வரகு கோதும கொல்லு எல்லாமே போட்றோ இல்லையா
ஆமா ஆமா
அதுலயே நமக்கு எல்லா வகை சத்துக்களு கெடச்சிடு
பரவால்லப்பா நல்ல ஓ ஓ வ் இது உடம்பு நல்லா நம்ப ஹெல்தா வெச்சுக்கணு அப்டின்னா இதெல்லா நல்ல ரெசிபியா இருக்குது
ஆமாங்க நம்ப ஃபஸ்ட்டு சத்தா நம்ம நல்லா ஆரோக்கியமா இருந்தாதா நம்ம கொழந்தைய நம்ம பாத்துக்க முடியு அவங்களுக்காக வாச்சு நம்மளு கொஞ்சோ ஆரோகியத்த பாத்துக்கணு இல்லியா நம்மளோட ஆரோக்கியமு முக்கியமா இருக்குல்ல இந்த எடத்துல
ஆமாப்பா ஆமா ப்ப அதே மாதிரி அந்த நவதானியத்துல மொள கட்டி செஞ்சா அது ஒரு மாதிரி சத் த்து குடுக்குல்ல நமக்கு
ஆ ஆமாக்கா மொளக்கட்டி அத பச்சையாவே சாப்பிடணு ஒரு சிலரு வந்து இந்த ஆவி கட்டி இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி சாப்பிடுறாங்க அப்டி நம்ம எடுத்துக்கலா ஆனா அத விட மொள கட்டினத அப்டியே சாப்ட்டறதா இன்னு நல்ல சத்தா இருக்கு அதுல இருக்க மாவு சத்துக்கள் எல்லா சத்துக்களு டேரெக்டா கெடைக்கு
பச்ச பயிறு கூட மொள கட்டி சாப்ட்டா அதுவு நல்லா இருக்கு பச்ச பயிறு கொண்டக்கடல ஆமா நாங்க அது எங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போம்போது அத அப்பிடிதா எடுத்துட்டு போவோ நைட் ஊற வெச்சு மொள கட்டிட் ட்டு மறுநாள் அத எடுத்துன்னு போவோ சில நேரத்துல அதுல வந்து வெள்ள சக்கர போட்டு கூட சாப்ட்டுறாங்க பசங்க நாட்டு சக்கர வெள்ள சக்கர
நீங்க சொல்ற மாரி இது நல்லா இருக்கு கூழ் செஞ்சு சாப்ட்டுறது கொஞ்சோ ஈஸியா எல்லா தானியமு சாப்ட்ட மாதிரி ஆகு பரவாயில் நல்லா இருக்கு எனக்கு இது நல்லா கொஞ்சோ உதவிகரமா இருக்கு இந்த தானியோ கூழ்
நமக்கு இப்ப நம்ம மூணு நாள் எடுத்துட்டு போறோனா அந்த மாதிரி பவுடர் எடுத்துட்டு போயிட்டா கொஞ்சோ ஈஸியா இருக்கு நமக்கு கொழந்தீங்ளுக் நம்ம எப்பமே கொழந்தீங்ளுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியோ இல்லியா வெளில இருக்க சாப்பாடு எல்லா குடுக்க கூடாது கொழந்திக்கு அதனால அந்த மாதிரி அவங்க இப்ப எல்லாரு துக்குறாங்கல்ல நெறைய பேர் நம்ம பாப்பா தூக்குவாங்கல்லையா கொழந்தைகள கொஞ்சு சும் போது நம்ம எதுவு தட சொல்ல முடியாது அதனால அவங்களுக்கு ஏதாச்சு கொஞ்சோ நோய் தொற்று வர அபாயோ இருக்கு இல்லியா நம்ப அதுக்காக ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்லா அந்த மாதிரி ஜொர சிரப் இருக்குல்லியா
ஆமா
இங்க இருக்கிற நம்ம வீட்ல இருக்கிற சூழ்நிலை வேற வெளில போனா அந்த சூழ்நிலை வேறல்ல காத்தோட்டோ ஒத்துக்காது
ஆமாப்பா ஆமாப்பா அதுனால
இரும்பல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த மருந்து ஜொர சிரப் மட்டு கைலயெடுத்துக்லா டாக்டர் நம்ம வாங்கி வெச்சோம்ல்லயா வீட்ல அந்த மருந்து எடுத்துக்கணு
ஆமாம்மா நன்றிப்பா ரொம்ப நன்றி நா யாருகிட்ட கேக்குறதுன்னு தெரியாது இருந்தே உதவி செஞ்சதுக்கு நன்றிப்பா நல்லா இருந்தது உங்களுடைய இதெல்லா
செரிங்க அக்கா எனக்கு இன்னொரு அழைப்பு வருது நா பண்றே
ஆ ஓகேப்பா செரிங்கப்பா
ம் சரிங்கக்கா